ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ
நானு கவுன்சிலிங் போட்டேன்ல
ஆமா
இன்னிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு
செரி
அதுக்கப்புறோ இன்னைக் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எ எந்த எந்த கட் ஆஃப்ல்லே இந்த கட் ஆஃப் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்லா அப்டின் சொல்லி குடுத்துருந்தாங்க
ஆ
அ டூ ஹண்ட்ரட்ல்ந்து ஒன் செவன்ட்டி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டாமா ஒன் செவன் ட்டி ஒன்னுலருந்து அ ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கு என்னமோ ரெண் ரவுண்டாமா எனக்கு ஒரே ஒரு அர மார்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்டு போச்சே அப்டிங்குது ஏன்னா எனக் கட் ஆஃப் ஒன் செவன்டி ஒன்னா பாயிண்ட்ஸ் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டு் கெடச்சிருக்கு நல்ல டாப் காலேஜ் கெடச்சிருக்குமே ம்
ஒனக்கு எவ்ளோ ஒன் செவன்டியா
செவன்ட்டி ஒன்னு
ஐயோ பாயிண்ட் ஃபையா பாய் அர மார்க்குல போச்சா
ஆமா
ம்
இது என்ன வண்றது
நோர்ந்து விட்ரு எல்லா நன்மைக்கே
ஆமா அப்டி ஒன் நெனைச்சிருந்தா ப்பீடி சொல்லிட்டு தெரியல ஏதோ ஒரு காலேஜ் கெடைக்கூ
அ ஆ
இப்ப வந்து எனக்கு என்னன்னா இப்ப லோன் எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குதில்லை ஒரு வேளை இவங்க எல்லா எங்க வீட்டு பக்கத்துதில இருக்கிறவங்கல்லா வேற மிஸ்சு எங்க மிஸ் ஒருதரு பிசிக்ஸ் மிஸ் இருக்காங்க அந்த மிஸ் வந்து நீ லோன் எடுத்து படி லோனு வந்து இன்ஜினியரிங்கெல்லா லோன் சீக்கிர கெடச்சுடு நீ லோன் எடுத்து படி அப்டின்னு சொல்லி எங்க மிஸ் சொன்னாங்க எனக் இப்போ அதுஓகேன்ற மாரி தோணுச்சு ஏன்னா எங்க அம்மாக்கு யாருக்கூ அவ்ளோ கஷ்ட இருக்காதுல லோன் எடுத்து படி லோன் எடுத்து படிச்சுட்டா அதுக்கப்புறோ என்னது நா வேலைக்கு போய் நானே அது இது பண்ணிவேன்ல அது ஒரு பிரச்சனயா இருக்காது அப்டின்னு சொல்லி பாத்
அது எப்டி பிரச்சனயா இருக்காது மாச மாச கட்டணும்ல அவனுக்கு
ஆமா
மாச மாச எப்டி கட்டுவோ
மாச மாச எப்படியாச் கட்டி முடிச்சா நமக்கு இதுதானே
அட சேரி அதுக்கு உங்கப்பாட் டெல்லா பேசினியா
ஆஹ் அவுங்கல்லா வந்து சரி ஓகே எங்க அக்காவெல்லா கேரளால இருக்காங்கல்ல அவங்கல்லா வந்து ஓகே அப்டின்னு தா சொன்னாங்க லோன் எடுத்து படிக்கிறது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கறவங்க எங்க அம்மா போய் எங்க வீட்டு பக்கத் பக்தல இருக்கிறவங்ககெட்ட எல்லா வந்து நா லோன் எடுக்கிறே அப்டின் சொல்லி சொல் சொன்னதே எங்கம்மாவே சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்கல்லா வந்து நானு தா எ பையன ஒன்றரை லட்ச ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச கட்டி எல்லா படிக்க வச்சே என்டா அவனுக்கு வேல கெடக்கல அப்டி வேல கெடக்காம போச்சு நா என்ன பண்றது
இரு
சொல்லி எங்க அம்மாவ பயப்படுத்திட்டாங்க ஆமா இப் என்ன பண்றதுன் எனக்கு தெரியாம இருக்கே நானு எனக்கு இன்ஜினியரிங் தா படிக் கோனனு ஒரு இது ஏனா ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் தா வந்திருக்கு கஷ்டப்பட்டு நாம் படிச்சது ஓரளவுக்கு நல்லா கட் ஆஃப் வந்துருக்கு அப்ப அதுக் அதுக்கு உண்டானது தான நா பாக்கணோ நா அப்டியே போய் ஆர்ட்ஸ் குரூப்புல போயி மேனேஜ்மெண்ட்ல எப்டி சேர்ந்துட்டு உக்காரதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேனு எனக் தோணுது
ம் ம் ம்
அதுக்கப்புறமு இவங்க என்ன இவங்க என்னடானு பாத்தா அப்டி இப்டிங்கிறாங்க
ம்
அதுதா எனக்கு என்ன பண்ணவன்றதுனு தெரியல எப்டியா இருந்தாலு நா வந்து இப்போ
ஆ சொல்லு சொல்லு சொல்லு
எப்படியா இருந்தாலூ நா இப்ப பி எஸ் சியே படிக்கிறதா இருந்தாலும் அதே மாரி எப்டி ஒரு ஒரு லட்சத்துக்கு வருமா ஒரு லட்ச இல்லாத்துனாலு அத விட கொஞ்சோ ஒரு அஞ்சாயருவா பத்தாயருவா கம்மி அந்த மாரி தான வரு அப்பவுமே கஷ்டந்தான
ம் ம் ம்
அதா என்ன வண்றதுனு யோசிச்சுட்ருக்கே நானு
ம் உம்
நீ என்ன சொல்ற லோன் எடுத்தா கஷ்ட லோன் எடுத்தா அடைக்கறது கஷ்டோனு சொல்றியா
லோன் எடுத்தா அடைக்கறது கஷ்டன் நா சொல்லல ம் இப்பிடிய அல் அதுக்கு நீ வந்துட்டு ரெண்டு மூண் அலயணுமா அலையணு அதுக்கு அவ்ளோ சீக்கரல்லா அவனுங்க லோன் சாக்ஷன் பண்ணவே மாட்டானுங்க
ப்படியா
சொண்டோன் சொந்தோ அப்புடின்டு என்ன இருக்கு சொந்தமா இது இருக்கு அப்டினு என்ன இருக்கு
சொந்தமா என்ன இருக்குன்னா இ சொந்தமா ஏ லிவரு கிட்னி ஹார்ட்டு
ச
எல்லா இருக்கு வேறென்
அத அதெல்லா அதெல்லா வச்சு உன்ன குழி தோண்டி பொதச்சிட்டு ரோன் வாங்கி என்ன பண்றது லூசாடி நீ
ஆமா பின்ன வேற எதும் இல்ல என்ன வண் றது சொந்தமா ஆமா அதெல்லா ஒண்ணு இல்ல
அப்ப எப்பிரி லோன் தருவா அவ
அப்ப அதி அது எதுவு இல்லாத்தினாலது இல்லாதனாலதா லோனே கேக்குறோ இல்லாட்டி எ எந் அந்த நெலத்தோட பத்ரமோ ஏதோ ஒண்ணு வச்சு படிச்சுக்கலாமில்ல என்ன அவ்வளோ யோசிக்க மாட்டாங்களா என்ன அவ்வளோ அறிவில்லயா
அய்யோவயோ அப்போ நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா ஃபஸ்ட் நம்ம பேங்க்ல போய் விசாரிக்கணு நம்ம நா வேணா ஒண்ணு பண்ற எதாச்சி எங்க அண்ணன்ட்ட வேணா கேட்டு பாக்கறே இப்டி லோன் எடுக்கறதுக்கு எஜுகேஷன் லோனுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி அவங்கட்ட கேக்கவா நா நாளைக்கு சொல்றே ஆனா எஜுகேஷன் லோன் எடுத்தோ அப்புடின்னா ஆ அது ஸ்கீம் இருக்கு நம்ம எப் ப்டி வண்டி டியூ எடுத்தோனா மாச மாசோ கட்றோ மூணு வருஷத்துல முடிக்கிற நாலு வருஷத்துல முடிக்கிற அஞ்சு வருஷத் துல முடிக்கறதா அந்த மாரி இப்போ நீ எந்த காலேஜ்ல ப படிக்க போறியோ அந்த காலேஜ்ல இருந்து லெட்ரு கேப்பாங்க
ஆ
இந்த காலேஜ்லதா நா படிக்க போறே அப்படிங்கிற மாரி
இது அடின்னு எந்த காலேஜ்ல இத நீ நீ காலேஜ் சேரல இந்த நீங்க லோன் குடுத் தீங்கன்னாதா நா காலேஜ் சேர முடியு
அப்டின்லா இருந்துத்துன்னா டேரக்டாவே உன்னோட காலே க்குற அக்கௌண்ட்க்கே அமௌண்ட் போற மாரி எல்லாம் பண்ணுவாங்க
ஹ
நான் வேண் நாளைக்கு நலன்ட்ட கேட்டு நா ஒனக்கு சொல்றே
உங்க அண்ணா லோன் எடுத்ததா படிச்சாங்களா
உம் அவனோட குடும்பமே லோன்ல தாண்டி ஓடுது
உம்
ஏ அப்டி
எப்டினா ஹிமாலயா இருக்குல்ல மருந்து ஹிமாலயாஸ்
ஆமா
அதுல வந்துட்டு மேனேஜரா இருக்கான் மாசம் முப்ப முப்பது ரூபாயும் முப்பத்தஞ்சு ரூபாயா நாப்பது ரூபாய் ஐம் நாப்பத்தஞ்சு ரூபாய் சம்திங் சம்பளம் அவனுக்கு
அவ்ளோ தானா
உம் அவ்ளோதான்
மேனேஜரா இருந்துட்டேவ
ஆமா சேரி அவன் மேனேஜர் இல்ல அவன் வந்துட்டு சூப்பர்வைசிங் மேனேஜர்
அங்
ஐம்பது ரூபா அறுபது ரூபா சம்திங் வாங்குறான் நெனைக்கிறேன் டாக்டர் ஒரு டாக்டருக்கு ஈக்குவல்லானவன்தான் அவேன்
மாசோம் அறுவரூவாயா
உம் உம் உம் நா வந்துட்டு நா வந்துட்டு அப்ராசிமேட்டா சொல்றேன் ஆனா கரெக்டா எவ்ளோ தெர்ல ஹலோ அப்டி இருக்கும்போது என்னன்னா அவன் அவன் வண்டி பல்சர் வாங்குனா அவுங்க அப்பா வந்து டவுன் பேமெண்ட் கட்னாரு அவன் தான் மாசம் மாசம் கட்டி முடிச்சான்
உம்
ஃபிரிட்ஜு இ எம் ஐ டிவி இ எம் ஐ
அவுங்க அம்மா அவுங்க அப்பா அவுங்க தங்கச்சி அவுங்க பாட்டி யூஸ் பண்ற பட் டன் ஃபோன் மொதக்கொண்டு இ எம் ஐ
என்ன சொல்ற
உண்மையதான் சொல்றேன் அவுங்க வீட்ல ஒரு கேஸ் ஸ்டவ் இருக் கு அதுவும் இ எம் ஐ
கேஸ் ஸ்டவ்லாம் இ எம் ஐ யா
எல்லாமே அவுங்க வீட்டு எல்லாமே இ எம் ஐ ஃபிரிட்ஜ் அத்தது டபுள் டோர் ஃபிரிட்ஜ்
உம்
அப்றோம் எல் ஈ டி டிவி நான் முப்பத்தஞ்சு இன்ச்சு டிவி
ஒங்க அண்ணா வேலை பாக்க ஆரமிச்சு எவ்ளோ நாளாச்சி
அவேன் வேலை பாக்க வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இல்ல ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஏழு ஏழு எட்டு வருஷம் இருக்கு
ஏழு எட்டு வருஷோம் ஆயிட்டு இன்னும் இ எம் ஐ ல தான் இது பண்ணிட்டு இருக்காங்ளா உம்
அவனுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் கம்மிதான் அவன் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிளீனிக் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தியா
ம்
அங்க போய்ட்டு இப்டி மருந்து வந்துட்டு ஹிமாலயாஸோட மருந்து அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்றத் தா ஃபஸ்ட்டு வேலையா இருந்துச்சு அப்பல்லா சம்பளோ கம்மிதா
ஓ
இப்போ ஒரு ரெண்டு ரெண்டர வர்ஷமா தா வந்துட்டு அந்த சூப்பர்வைஸ் பண்றது ஒரு நூறு நூத் தம்பது பேர்ருப்பானுங் பாத்தியா அவனுங்ளோட ஹெட்டா இருக்கா
ஓ
சோ அதுனால் தா இப்போ எல்லா பெரிய பெரிய ஃபோனு எஸ் ட்வெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அந்த ஃபோன் தா எல்லாத்துக்கு அவுங்க அம்மாக்கு அவுங்க அப்பாக்கு அவ தங்கச்சிக்கி இப்ப அவந்தங்கச்சி கல்யாணோ சே த்தி வச்ச காச தா பண்ணா மூன்ற லட்ச ருவாயோ ஆற்ர ல ஆற்ர லட்ச ருவா ஆ ச்சு அவ கல்யாணத்துக்கு
ஓ
அவ தா பண்ணா அந்த மாரி பண்றவ்ங்களா இருக்காங்க நானே நைன்த்துலுந்து சஃபி கிட்ட சஃப் ஃபோ ஆ கண்ணாடி போட்ருக்கால்ல ஒருத்த அவங்கிட்ட அப்பறோ எ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது ஏ நா படித்து பு பு லெவன்த்துல ஸ்கூல் மாறுனல்ல அவனுங்கிட்ட எல்லா நா சொன்னது நா என்ன வாங்குனாலுமே ரெடி கேஷ் தா டைமானாலு டைம் ஆனாலு இப்ப ஏனா நம்ம இ எம் ஐ போட்டம்னா வெய்மா நம்மளுக்கு வந்துட்டு அச்சச்சோ இ எம் ஐ கட்ணு இ எம் ஐ கட்ணு இ எம் ஐ கட்ணு ட்யூ கட்ணு ட்யூ கட்ணுன் சொல்லி அதுக் காகவே நம்ம ஓட்ற மாரி ஆய்ரு வேலைக்கி சோ நம்ம என்ன அதுனால தா நா அப்டி ஒரு வீராப்பா இருந்தே அப்பறந்தா நம்ம புரி நா புரிஞ்சிகிட்டே நம்ம மிடில் கிளாஸ் ஃபேம்லில இருந்துட்டு அந்த மாரி ஆசப்பட்றது வாய்ப்பே இல்ல
ஆம்
இ எம் ஐ அது போறது நம்மளுக் பெஸ்ட்டு ஆப்ஷனு சேரி நம்ம வேலைக் போறோ பதினஞ்சாய்ர்ருவா சம்பாரிக்கறோமா அஞ்சாய்ர்ருவா லோனு முடிஞ்சிது மாசோ ஒரு வர்ஷத்துல முடிஞ்சிது இப்ப நா வண்டி எடுத்தல்ல
ஆ சேரி ஒரு ரெண்டு செகண்ட்ல மறுபடியு கூப்பிட்றே ஆ